ஹலோ ஹலோ ஆ கேக்குதுங்ளா?
ஆ கேக்குதுங்க தோழி உங்களுக்கு கேக்குதுங்ளா
கேக்குது கேக்குது என்ன பண்றீங்க
சொல்லுங்க தோழி நாங்க வந்து இப்பதா சா ப்ட்டுட்டு கொஞ்ச உக்காந்துட்ருக்கேங் தோழி
சேரி சேரி
ஏன்னா கொழந்தைங்க வந்துருவாங்க ஆ நல்லா இருக்கே கொழ நல்லா இருக்காங்க கொழந்தைங்க வந்துரு வாங்க சார மாரி இல்ல ஆனா இயந்திர மாரி ஓடுணுல்ல மின் மின்சார இயந்திரோ மாரி ஓடணு செரிங்க அத சொல்லுங்க ம் ஒரே கொழந்ததாங்க
அப்டியா எத்தனாவது
ஆமாங் சேரி ஆ ஸ்கூல் போறாங்க ஃபிஃப் த்து படிக்கிறாங்க
ஃபிஃப்த்தா ம் ம்
ஆ உங்களுக்குங்க எத்தன கொழந்தைங்க
எனக்கு ஒரு பாப்பாதா ரெண்ட்ர வயசு ஆவுது பைய
அப்பிடிங்ளா சேரி சேரி சேரி செரி அதுதா பாப்பா வந்தர்றது க்குள்ள கொஞ்ச நம்ப இத முடிச்சிருவோமே அப்டினு இப்பதா இப்பதா போயி இப்பதா பி ஃப்ரீயா இருக்க முடியு அப்புறோ அவுங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு யூனிஃபார்ம் கழட்றதுல இருந்து சாப்பாடு அடுத்து டிஃபன் குடுக்குறதுல இருந்து நெறைய டைம் சரியா போயிடு
ஆமாமா
ம்
சாப்டீங்ளா
ஆ சாப்டாச்சுங் க மாவட்டங்க நீங்க
சேர் சேரி ஆ நா இப்பதா சாப்டே சாப்டுட்டு செரின் படுத்தே ஆமா வேலைக் போறே நானு நீங்க ஹவுஸ் வைஃபா?
நாமா ங்க ஏ வ நானு வீட்லதா இருக்கேங்க வீட்ல இருக்கே டெய்லரிங் வந்து ஆல்ட்ரேஷன் எதனாச்சு வந்தா பண்ணுவே மத்தபடி வீட்டு வேலயே சரியாரு க்குங்க வயசான அம்மா இருக்கனால வீட்லயே இருக்கே ம் ஹஸ்பண்டு அவ ரு ஒரு பிரைவேட் இதுல வந்து வர்க் பண்ணிட்ருக்காருங்க ஆமாமாமா அப்ற சொல்லுங்க பாப்பா என்ன சுட்டி பண்றாங்க? தூங்கிட்டாங்களா பாப்பா குட்டிப்பைய
அவரு கடைக்கு போயிருக்காரு அவு மாமா கூட
சேர் செர் செரிங்க
எனக்கு வந்து ஆறு டு ரெண்டு ஷிஃப்ட்டு இப்பதா வந்தே ஒரு மூணு மணிக்குதா வந்து சாப்டுட்டு சேரி இப்பதா எல்லாத்தையு எட்த்து ஏற கட்டிட் அவெ இப்டி கெளம்புனா சேரி கால் பண்ணுவோமேன்ட்டு பண்ண ஃபோன் பண்லான்ட்டு
சேரிங்க சேரிங்க செரிங்க அ அப்றங்க சொல்லுங்க உங்க ஹு இப்போ எனக்கு நீங்க என்னன்னாலா வீட்ல இந்தே ஆ சத்தான உணவு செஞ்சி குடுப்பீங்க
நா சத்தான உணவனு எதும் குடுக்குறது இல்ல ஸ்பெசிபிக்கா அவனுக்குன்ட்டு நம்ப எது சாப்றோமோ அதேதா குடுக்கறே
செரிங்க
கவு அதனாலதா ஆறு மாசம் ஏழு மாசம் இருக்கமோது சத்து மாவு அதெல்லா குடுத்துட்டுருந்த
செரிங்க
அத சாப்படறா அப்புறம் வளர வளர சாப்பறதே இல்ல எதனா ஆர்வமா சாப்ட்டா தான நம்பளுக்கும் ஆர்வம் இருக்கும் செஞ்சி தறதுக்கு எதுவும் சாப்டமாட்றா அதனால நம்ம சாப்பறதே நா ஊ வெறும் முட்ட மட்டும் அவனா
ஆமா
முட்டயில சாப்பாடு கலறி குடுத்தாலோ இல்ல முட்ட வச்சி எதனா பண்ணி குடுத்தாலோ சாப்டுவா மத்தபடி ஃப்ரூட் பழங்கள் அந்த மாரி தா குடுக்கறது கடப்பொருள் தா புடிக்கிது இன்னும் கேட்டா அவங்களுக்குலா அவன் வந்து மதியத்துல ஒரு எத்தன மணி தூங்குவான் எப்ப நெனைக்கிறானோ அப்போ ஆனா இன்னக்கி தூங்குவானா என்னன்னு தெரில ஆட்டம் போட்டுனு இருக்கான் அவரும் பால் வாடி
ஆ செரி செரிங்க ஓ
ம் ம் ஆமா அம்மா கூட்டு போய் விட்டுடுவாங்க அவன நா மூணு மணி க்கா வரன் இல்ல அப்ப கூட்டு வந்துருவ
ஓ பால்வாடிக்கலா போறா ற்ங்களா
ஆமா ஆமா நா வேலக்கி போறதுனால கட்டாயத்துனால போறாரு
கண்டிப்பா கண்டிப்பா ஏனா வேலையும் பாத்துட்டு பாப்பாவும் பாக்கறது கஷ்டம் ம் செரிங்க செரிங்க
ஆமா செரி அதனால ஒரு வாய்ப்பு வந்தது ஏன் விடுவோனே அப்பறம் நம்மளும் இப்டியே இருந்தா என்ன பண்றதுன்னு
இல்லைங்க இப்ப இந்த காலகட்டத்துக்கு வந்து ரெண்டு பேரும் வீட்ல வேலைக் போனாதாங்க நம்ம வந்து குடும்பத்த கொஞ்சோ ஓ எடுத்து மேற்கொண்டு எடுத் த்துக் கொண்டுபோ முடியு ஏன்னா கொழந்தைங்களுடைய படிப்பு அது இதுனுல்லா நெறயா செலவு கள் வருயிலைங்களா எதிர்பாராத செலவு வரு நம்ம எதிர்பாத்து வச்சிருக்கற செலவுகளு வரு அப்ப அதெல்லா வந்து நம்மோ செரியா ப கொண்டு போகணுன்னா ரெண்டு பேருமே வேலைக்கு போனாதா ஆ
ம் ஆமா அதுதா செரின்ட்டு பாப்போ அபிடின்ட்டு கெளம்பிட்டே
அ சரிங்க அப்புறோ ஞாயிறுகிழமையில லீவ் இருக்குங்களாங்க
ஆமா ஞாயித்துகெழம லீவு மத்த நாள் எல்லாமே
ஆ ஏனா அந்த கொழந்தைக்கு ஒரு நாள் நாளு நம்மளுடைய தாயோடைய இது வேணு இல்லைங்களா ம் ஏனப் பாதி நேரோ நம்ம இருக்கல் இல்லன்னு மோது இந் கொழந்தைங்களேட பாச த்து வந்து கொஞ்சோ பாச கட்டுறதுக்கு ஆள் இல்லாத இந்த மாரி ஒரு வருத்தோ ஆயிடுது நம்புளுக்
ஆமா ரொம்ப கஷ்டமாதா இருக்கு இருந்தாலு என்ன பண்றது அவன அவன் படறது அவ கஷ்டத பாத்தா நம்ப கொஞ்சோ நம்புளுக்கு படிச்சிட்டு வி த்து இருக்கிறது எதோ எனக்கு புடிக்கல
சேரிங்க சேரிங்க
யச்சி கொழந்த குட்டின்ட்டு அவுங்களுகாவே பாத்துட்டு இருக்கோ
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பாங்க நம்ளு நம்ளுடைய வாழ்கைய வாழ்ந்துதான ஆகணு நா நீ ஏன்னா இப் இப்போ வாழ்லனா அப்புறோ பின்னாடி ஐயோ இப்பிடி இருந்திருகலாமே அப்பிடி இருந்திருகலாமே யோசன பண்ணி ஆ டிப்ரஸ் ஆவுறதுக்
ப வந்து அவங்களுக்காகதா பாக்கறது. எதுனாலுமே அவுங்கதா மொதல்ல ஞாபகத்துக்கு வராங்க.
கண்டிப்பாங்க ஏன்னா நா எல்லா டை முமே நம்ம வந்து கைல ப பணோ இருப்பு இரு க்குன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா ஒ ஓ யே வாழ்க்கைல வந்து ஏத்தோ எறக்கோ வந்து கண்டிப்பா இரு க்கு சில டைம் ப்போ நா நெனைக்கிற இதுக தாண்டி செலவு வரு சில மாதங்கள்ல வந்து நம்மள் து யா இது ஆ இது செலவே ஆகாது அப்ப வந்து அதெல்லா எ எ எப்பவு மாரி ஒரே மாரி இருக்காது இல்லைங்களா
தால அவங்களுக்கே தனியா
ஆமா ஆமாங்க இப்பல்லா நெறைய விஷயங்கள் ம் புரியுது புரியுது நம் அதுதா சொல்றே நம்ப ஒண்ணு செஞ்சு வச்சா அவங்க ஒண்ணு கேப்பாங்க அது க்கு நம்ப ரெடியாய்க்கினு
அதுதா
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க
அதுதா
ம் வேறங்க அப்புறோ அது யா யாருக்கிட்ட பா பால்வாடிச்ச போயிட்டு வந்தவொன்னெ அப்புறோ நீங்க பாத்துக்குவீங்களா
ஆமா ஆமா காலைல வரைக்கு எங்க அம்மா இருப்பாங்க ஒரு மதியோ வரைக்கு ஒரு பன்னெண்டு மணி வரைக்கு அவுங்க ஒரு பத்து பத்தரைக்கா எ ட்டு போய் விட்டுட்டு வருவாங்க பால்வாடிக்கி
ம்
ஆ அப்புறம் ஆ ஃபுட்டெல்லா ஆ சாரி சாப்பாடுலா அங்கயே குடுத்தர்றாங்க மதியத்துல நம்பள குடு எடுத்துட்டு வர வேணான்னு சொல்றாங்க கட் டாயமா அங்க அவுங்க குடுக்கறதுதா சாப்படணு ஆமா ஏ பசங்க சாப்படறாங்க பறாதவங்களுக்கு ஊட்டி விடுவாங்க இவன் சாப்ட்டுருவான் இவனுக்கு வீட்லயே நா ஆரம்
அந்த பழக்க பழக்கம் பண்ணி வெச்சிருக்கீங்க அது நல்லது இல்லைங்களா ஏன்னா அதுங்க கை லே எடுத்து சாப்பட மோது வந்து கொஞ்சம் அது அது ஒரு சந்தோஷமா சாப்டுங்க நமக்கு அவரு ஊட்டி விட் ட்ட அது என்னமோ ரொம்ப கஷ்டமா எதையோ போட்டு தினிக்கிறாங்க அப்டின்ற மா
ஆ ஆமா அதுதா அவன் போக்குல விட்டுருவா சாப்பறதுகுலா ரொம்ப கட் டாயலா படுத்துற மாரிலா பண்ண மாட்ட
செரிங்க செரிங்க ஆமாங்க ஆறிரு கையெலாம் காஞ்சி போயிடு அந்த கொழந்தைக்கி அந்த கொழந்த வாயெல்லா காஞ்சி போயி அது சாப்பலாமா வேண்டா
டு இது பண்ணிகிறதில்ல அவனுக்கு புடிக்குமோது சாப்டட்டும் ஆமா
ம்
அப்டி ரொம்ப ரொம்ப அட்டகாசம் பண்ணான சாப்ட வேலன்ற பட்சத்தில மட்டுதா எப்டியாச்சும் ஒரு ரெண்டு வாயாச்சும் வாங்கனா போதுன்ற அப்டின்றதுகாக ஃபோன்கீனு எதனா குடுக்கறது மத்தபடி அவனே சாப்டுவா வெளாடுறா இப்போ
ம் ம் செரி செரி நம்ப காலத் துக்கு மாரி கத சொல்லி எல்லா சாப்
ஆ ஆமா இப்பதா போ சாப்பாடு எடுத்து வந்து வச்ச ஒன்னே
கைபேசி கண்டிப்பா இருக்கணு ஆமா அது ஒரு அந்த பா பொம்ம பட போட்டா தா நாங்க போய் சாப் பாடு உள்ள எறங்குன் சொல்லுவாங்க ஆமா
சாப்டு சாப்ட்டா போதுன்ட்டு குடுதுட்டு கொஞ்ச சாப்ட உடனே அப்றோ அவனைகு போர் அடிசுடா குடுத்துருவா
செரிங்
ஃபோன்லா ரொம்ப பாகுறதுல
கண்டிபா-கண்டிபா எப்டியோ நம்ம சூழலுகு ஏத்த மாரி குழந்தைங்களு வாழ்ந்துறாங்கனா இப்போ பொன்ணு இப்பதா ஸ்கூலருந்து வந்திருக்கா ஆ வந்த உடனே அவளுகு சாபாடு அந்த மா ஒரு குழந்த தாங்க போதுங்க இவள இவிள நாலு பேதுக்கு சமோ அஹ
அவங்களுகு கூட ஒருதங்கருந்தா நலா இருகுல உ செரி செரி எத்தனாது படிகிறாங்க ஹலோ
ம்
ஹலோ கேக்குதுங்களா ஹலோ
ஹலோ
கேக்குதா ஹலோ ஹலோ கேக்குதா சிக்னல் ப்ராப்ளம்னு நனைக்கிறே ஹலோ
தோழி கேக்குது உ உங்களுக்கு கேக்குதுங்களா எனக்கு கேக்குது தோழி உங்களுக்கு கேக்குதா ஆ கேக்குது
கேக்குது கேக்குது
அப்டிங்களா சேரி சேரிங் இப்ப எப்படி அ வ வ ஈவினிங் வந்துருவானுங்களா
அவரு அதா வன்ட்டா அவ கடைக்கு போயிருக்கா இப்போ
அப்படிங்களா
ஆமா
ச்சுங்களா
நா முடிஞ்சிச்சி
ஆ சேரிங் தோழி நம்ம அடுத்த சந்திப் ப்புல வந்து பேசலா தோழி ரொம்ப நன்றி தோழி வணக்கம் வணக்கம்